கீங்க
நல்லா இருக்கம்மா நீங்க எப்படிமா இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்குறாங்க
வீட்லலா நல்லாருக்காங்கம்மா அப்பறோ உங்க வீட்ல எப்டிமா இருக்காங்க எல்லாருமே
எல்லாரு நல்லாருக்குறாங்க சாப்ட்டீங்ண்ணா
அ சாப்பிட்டாச்சுங்கம்மா நீங்கம்மா
சாப்ட்டே என்ன சாப்பாடு
இங்க இன்னிக் வந்து நான்வெஜ்ஜி செஞ்சாங்கம்மா வீட்ல சாப்ட்டமா அங்கம்மா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா உங்க வீட்ல
இங்க வெஜிடேரியன்
வெஜ்ஜி தானுங்ளா
ஆமா
செரிங்மா அ திகமா என்ன சாப்புடுவீங்க வெஜ்ஜி சாப்டுவீங்ளா இல்ல நான்வெஜ் சாப்டுவீங்ளா எது உங்குளுக்கு ரொம்ப புடிச்சது
புடிச்சதுனா புடிச்சதுனா வந்து நான் வெஜிடேரியன் தா
செரிங்கம்மா
அதுல எனக்கு முட்ட ரொம்ப புடிக்கோ ஆனா வந்து நான்வெ மு டய தா வந்துட்டு நான்வெஜ்ஜு கெடையாது வெஜ்ஜு கெடையாது அப்டின் சொல்றாங்கல்ல அது வெஜிடேரியன் அப்டின் சொல்றாங்கல்ல
காங்க
அதுதா அதுதா நான்வெஜிடேரியன் எனக்கு ரொம்ப புடிக்கு அதுலயுமே எனக்கு முக்கியமா சிக்கன் புடிக்கு
செரிங்கம்மா சிக்கன வந்து நீங்க சொன்ன சொன்னதுல வந்து சிக்கன் சொல்றாங்க சிக்கன்ல இப்போ பரவல ஒரு வந்து ஒரு தகவல் போய்ட்ருக்கு சிக்கன்ல வந்து பாய்லரு கோழி சாப்டாதீங்க நா ட்டு கோழி சாப்டுங்க அப்படின்ட்டு நெறைய ஊடகங்கள் செய்தித்தாலியு செய்தி வெளிவருற்த பாத்துருப்போ அதே மாரி ப்டின் நெறைய டாக்டருங்களு வந்து சில அறிவுர சொல்றாங்க பாய்லர் கோழி சாப்டாதீங்க நாட்டுக்கோழி சாப்புடுங்க அ அப்டின்ட்டு அத பத்தி உங்க அபிப்பிராயமா
அதுதா அது வந்து அ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து பிராய்லர் சிக்கன்ல வந்து இந்த மாதிரி ஊசி போட்றாங்க மருந்து ஏத்துறாங்க அப்டின் சொல்லி நெறைய பேரு சொல்றாங்க ஆனா சில டாக்டஸ் என்ன சொல்றாங்கனா அது வந்து ஒரு அ ஒரு தப் பான ஒரு தப்பான கண்ணோட்டோந்தா அப்டியெல்லா இல்ல அ அ பிராய்லர் கோழில வந்துட்டு இப்போ கோழிக்கு ஒரு ஊசி போட்றதுக்கே வந்து அ ஒரு எர்நூருபாய்லருந்து முன்னூருபா வரைக்கு செலவாகுமா அப்டி இருக்கும் போது அ ஒ இப் ம் நாமக்கல்லயே எடுத்துக்கிட்டா அவுங்க வந்து ஒரு கோழி ஒரு பண்ணைலியே வந்து ஆயிரோ கோழி கிட்ட வளப்பாங்க அவுங்க அப்டி இருக்கிறச்ச னால ஒரு கோழிக்கே நூறுபான் வெச்சுக்கிட்டாலுமே நூறுபா நூத்தி ஐம்பதுருபா செலவு பண்ணி அந்த ஆயிரோ கோழிக்கு அவுங்க வந் ந்து போட்றதா இருந்தா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு அதனால அது வந்து முற்றிலுமே வந்து தப்பான ஒரு வதந்தி தா அதனால அத நம்பி யாரு சிக்கன் சாப்ட்றத அவாய்ட் பண்ணணுன்ற தேவையில்ல அப்டின் சொல்லி சொல்றாங்க அதனால அதுவு இல்லாம அப்படியே வந்து அதுக்கு வந்து ஊசி போட்டால்மே அ ரொம்ப இந்து இந்துவான அ ஊசி போட்டாலுமே அத வந்து நம்ம கொதிக்க வைக்கணு கொதிக்க வைக்கிறது வந்து நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலதா நம்ம வந் து அடுப்பல வெச்சு அத கொதிக்க வைக்கிறோ அப்டி கொதிக்க வைக்கறச்ச எப்பேற்பட்ட அதாவ் அதாவ்து எப்பேற்பட்ட மருந்தா இருந்தாலுமே அம்பது டிகிரி செல்சியஸ்ல்யே அது எறந்து போய்டு அப்டின்றாங்க அப்டின்னா அது செயலற்று போய்டோ அப்டின்றாங்க நம்ம வந்து நூறு டிகிரி செல்சியஸ்கோ மேல கொதிக்க வெக்கிறோ அந்த மாதிரி கொதிக்க வெக்கும் போது கண்டிப்பா அதுல இருக்கற ஜம்ஸ் அது அப் அதுல இருக்கிற அ அந்த அ தேவையில்லாத கலப்படம் இவுங்க வந்து அதுல செலுத்துற அந்த மருந்து எல்லாமே அதோட வீரியம் வந்து கம்மியாயிடு அதாவ்து கம் த்தமா அழிஞ்சிடு அதனால நம்ம பிராய்லர் கோழி சாப்பிட்றதுக்கு பயப்ட தேவயில்ல அத பத்தினா வந்த த த வ கருத்துகள் எல்லாமே தவறானவை அப்டின் சொல்லி நிருபணம் பண்ணிட்டாங்க என்ன அது வந்து ஒடம்புக்கு‌ சூடு அதனால ஒடம்பு சூடா இருக்கிற மனுஷங்க வந்து அத கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது அதுவு இல்லாம அ எப்ப எடுத்துக்கலா அப்டினா அ குளிர்காலத்துல மழை காலத்துல சிக்கனை எடுத்துக்கோங்க அப்டின் சொல்றாங்க வெயில் காலத்துல வேண்டா அப்டின் சொல்றாங்க ஏற்கனவே வந்து வெயில் காலத்துல ஏற்கனவே வெயில் காலத்துல வந்து நம்ப்ளுக் ஒடம்பு சூடா இருக்கோ சுற்றி இருக்கிற எல்லாமே சூடா இருக்கோ அப்டி இருக்கறச்ச நம்ம சாப்பற்தியு சூடாவே எடுத்துக்கிட்டோ அப்டினா அது ஒடம்புக்கு சேராது ஒடம்புக்கு நல்லது இல்ல அப்டின்ற ஒரு கார்ணத்துனால மட்டுந்தா வந்து பிராய்லர் வேண்டா அப்டின் சொல்றாங்களே தவிர இந்த மாதிரி அது ஊசி ஏத்துறாங்க அப்டி இப்டின் சொல்றதுல்லா வந்து அ சுத்தமா ஹண்ரட் பேசன்டேஜ் ஃபேக்கு தா என்ன பொறுத்த வரைக்கு அதுவு இல்லாம வந்துட்டு அ இது அ நாட்டுக்கோழின்னு எடுத்துக்கிட்டோனா நாட்டுக்கோழியுமே சூடுதா ஆனா அதுல வந்து எதுவு பண்ணல அப்டின் சொல்லி சொல்றாங்க மேக்சிமம் பிராய்லர வந்து அந்த காலத்துல இருந்து எது எதுக்காக வேண்டா அப்டின் சொல்லி ன்னாங்கன்னா பிராய்லர் வந்து கரண்ட்ல வளர்க்கறாங்க அது ஒரே எடத்துல உக்கார்துருக்கோ இதுவே நாட்டுக்கோழினா அங்க இங்க சுத் நல்லா ஆடிட்ருக்கோ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதையுமே வந்து ஆ அதாவது உண்மையானது இல்ல அதுவுமே பொய்யான வதந்தி தா அப்டின்னு சொல்லி நிருபண ஆயிடுச்சு நிருபண ஆயி ரெண்டுமே ஒண்ணுதா இது ரொம்ப வந்து நாட்டுக்குழி வந்து அதிகமான சூடு சாப்ட்ட ஒட நமக்கு ஒடம்பில எஃபெக்ட் காட்டிரு பட் வந்து நம்ம பிராய்லர் கோழி அதுவு சூடுதா ஆனா அது பொறுமையா எஃபெக்ட் காட்டு அப்டின் சொல்லி சொல்றாங்க அவ்ளோதா இதுதா நார்மல் கோழிக்கு நார்மலான பிராய்லர்க்கு நாட்டுக்கோழிக்கு இருக்குற டி ப்பரன்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க
கண்டிப்பாமா நல்ல தகவல வந் து பகிர்ந்துக்கிட்டிங்க அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து ஊசி போடுறது அது வந்து உண்மையாதா இருக்கு ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம வந்து நோய் வராம இருக்கிறதுக்காக நம்ம தடுப்பூசி போடுறோ அதே மாரி வந்து கோழிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கா குளுர் காலத்தில பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த பறவை காய்ச்சலு அந்த மாரி நெறைய நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்காக அதுக்குனு வந்து தடுப்பூசி கண்டிப்பா போடுவாங்க அத வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது வேணானு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அ கோழிகளுமே ஒரு உயிர் தான அதனால அதுங்களையு பாதுகாக்கணு நம்ம அதனால கண்டிப்பா ஊசியல்லா கண்டிப்பா போடாம இருக்க மாட்டோ கண்டிப்பா போடுவாங்க அதுதா தவ ர மத்த ஊசி வந்து அத வந்து பெருசாக்கணு கறி வந்து நெறைய அ வரணு அந்த மாரி வந்து சொல்கிறாங்க அந்த மாரி ஊசி போட மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கு தடுப்பூசி தா போடுவாங்க கண்டிப் ப்ப அது பாய்லராக இருக்கட்டு நாட்டுக்கோழியாகட்டு நோ நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகமாக்குறிறது கண்டிப்பாக போடுவாங்க அது வந்து நம்ம பாய்லர் கோழிய வந்து நாட்டுக்கோழியோட கம்பேர் பண்ணோனா நாட் ட்டு கோழிக்கு வந்து இயற்கையாவே வந்து அந்த எதிர்ப்புசக்தி வந்து ஒடம்பல இருக்கு ஆனா பாய்லருக்கு வந்து அப்டி இருக்காது எதிர் எத்ப்பு ச்தி கொஞ்சகம்மியா தா இருக் க்கு அதனால எதிர்ப்பு சக்திய கூட்டுறதுக்காக அவங்க வந்து இந்த மாரி அ வேக்சின்ல்லா கண்டிப்பா போடுவாங்க தடுப்பூசிலா அதுதா இருக்குமே தவிர மத்ததல்லா இருக்காது இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாயில பாயிலராகவு இருக்கட்டு நாட்டுக்கோழியா இருக்கட்டு எல்லாமே வந்து மக மா மனிதர் கள் வந்து உட்கொள்ளறம் போது அது எல்லாமே கொஞ்ச மேய்ச்சல் முறையில வளந்தா அது வந்து நம்ம ஒடம்புக்கு நல்லது ஆனா இப்ப பெரும்பாலும்ம பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துலதா வந்து மேச்சல் முறையில வந்து வளக்குறாங்க நம்ம இந்த கோழிகளா இருக்கட்டு ஆடுகளா இருக்கட்டு ஆனா இப்ப நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னாலே வந்து அது அந்த மாரி இல்ல மேச்சல் முறைய த தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாலே இந்த கூண்டுல வச்சு அத வளக்கறது கூண்டுலயே வந்து தீவனத்த போட்டு அங்கேயு அந்த கூண்டுக்குள்ளேயே அது வந்து ஆ பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே கூண்டுலயே தா அத பழக்கப்படுத்தி வளக்கறதுனால அது வந்து இயற்கையா அது வந்து மேச்சல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு இயற்கையாவே நெறைய வந்து ஊட்டச்சத் துக்கள் கெடைக்கு எதிர்பு சக்திகள் கெடைக்கு இந்த கூண்டுலயே வளக்குறதுனால அதுங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒடம்புல வந்து சக்தி வந்து கெடைக்க மாட்டுது அத சாப்பு அப்பற நமக்கு வந்து ஒடம்போட போதுமான அளவுக் கு சக்தி கெடைக்க மாட்டுது இந்த காரணத்துக்காக தா சொல்லறது பெரும்பாலு இந்த பிராய்லர் கோழியெல்லா சாப்டாதீங்க இதுதா இருக்குமே தவர மத்தபடி இந்த மாரி ஊசி போட்றாங்க அதனால சாப்டாதீங்க ஊசி போட்டு அத சாப் ட்டா நமக்கு வந்து அந்த பாதிப்பு வரும் ஒடம்புல பெண்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு வருது அந்த மாதிரிலா சொல்றாங்க அதெல்லா இருக்காது பெரும்பாலு எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா வந்து மீன் வகைகள்லா ந ரொம்ப விருப்பமா சாப்டுவே நா நான்வெஜை பொறுத்த வரைக்கு மீன்னு இந்த இறால் அதே மாதிரி நண்டு இதெல்லா வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்டுவே அது மாரி டாக்டர்ஸுமே சொல்றாங்க நான்வெஜ்ல வந்து இந்த மாரி கடல்ல உயிரினங்கள் வந்து சாப்டுங்க அதுதா வந்து ஒடம்புக்கு நல்லது பு்ரோட்டீனு அதுல அதிகமா இருக்கு அந்த மாரி சொல்றாங்க அதனா நம்ம அது க சொல்றதுக்கு ஏத்த மாரி நம்மளு அத பின்பற்றுனா அதுவு நம்ம கண்டிப்பா ஒடம்புக்கு ரொம்ப நல்லதாவே அமையு அதனால நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சு தடுக்க முடியாது கோழிய சாப்பிடாம அதே மாரி ஆட சாப்டாம இருக்க முடியாது அது மாரி அதையு சாப்புல்லா அதிகமாக நம்ம கடல்வாழ் உயிரினங்கள் சாப்ட்டாலு அதில் ஒடம்புக்கு ரொம்ப நல்லத இருக் எத சாப்பிட்டாலு நல்லதா பாத்து சாப்பணு அதே மாரி காய்கறிகலுமே வந்து காய்கறிகலுமே வந்து நெறைய சக்திகள் இருக்கு அதையு நம்ம வந்து தவிர்க்க கூடாது காய்கறியு நம்ம நெறைய சாப்பணு காய்கறிகள் கீரை
மிக இது ஒரு அருமையான தகவல்கள நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே இது யூஸ்புல்லா இருந்துச்சு இது இன்னு ஒரு அருமையான தகவல்ல நம்ம வந்து மீட் பண்ணலா
கண்டிப்பா கண்டிப்பமா மகிழ்ச்சிமா
மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி